ஹலோ
ஆ சொல்லுங்க
ம் கால் வேஸ்ட்டா போயிடுச்சுன்னு நெனைக்கிறே
இல்லல்ல நடுவுல கட் ஆயிடுச்சு
ம் ம்
ம்
ஓகே அப்றம் மேம் நீங்க இன்ஜினியரிங்கா இது படிச்சீங்ளா
இன்ஜினியரி
இன்ஜினியரிங்கா அப்பா பி ட்ரிபிள் இ யா பி சி யா
மெக்கானிக்கல்
மெக்கானிக்கல் ஆ அப்பனா கிளாஸ்லே ஒரே கேர்ள்ஸ்
யெஸ்
மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு கிளாஸ்ல ஒரே கேர்ள்ஸ்தா இருக்கு மெக்கானிக்கல்
ஆமா ஆனா சீனியர் இருந்தாங்க ஜூனியரு இருந்தாங்க கிளாஸ்க்கு நா ஒன்னுதா சீனியர்லயு அதே மாரி ஜுனியர்லயு அதே மாரி ஒருத்தர்
மெக்கானிக்கல்ல மட்டுந்தா அந்த மாரி கிரேஸ் அப்பல்லந்து இப்ப வரைக்குமே கிரேஸ்ன்னு கூட சொல்ல முடியாது அந்த டிபார்ட்மெண்ட் மட்டு அந்த மாரி ஹ ஹலோ ஹலோ ஆ கேக்குதுங்க
ஆ அ கேகுது சொல்லுங்க
ஆ இப்போ மேக்கப் மெட்டீரியல்ஸ்ல வந்து கெமிக்கல் கலக்குறாங்களா இல்லையா அப்டின்ற ஒபீனியன்தா உங்களுக் கு ஒத்துக்கறீங்களா இல்லையா அந்த மாரி பேசலா அதாவது
ஓகே அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆ சீப் ரேட்டுக்கு வாங்கறது எல்லாமே நிறைய கெமிக்கல்ஸ் மிக்ஸ் பண்றாங்க அது வந்து ஓபனா எல்லாத்துக்குமே எல்லா எல்லாத்தோட பாயிண்ட் ஆஃப் வியூக்குமே தெரியும் நார்மலா பட் ஆனா ஹை காஸ்ட் குடுத்து வாங்கறது அ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா அது வந்து பிராண்டடு ஸோ எதுவும் கெமிக்கல்ஸ் இருக்காது நேச்சுரல் ஆஷ்கட்ர்ஸு அந்த மாறி எல்லாமே அ நேச்சுரல் மட்டும்தான் போடுவாங்குன்னு நினைக்கிறாங்க பட் என்னோட தாட் என்னன்னா லியும் கொஞ்சம் கெமிக்கல்ஸ் இருக்கு அந்த பெர்சன்டேஜ் ரேஷியோ தான் குறைஞ்சிருக்கும் இதுல நைன்டி பெர்சென்டேஜ் போடுறாங்கன்னா அதுல ஒரு செவன்டி பெர்செண்டேஜ் வாங்க ஏன்னா எதுவுமே வந்து கெமிக்கல் இல்லாம இப்ப எந்த புட்டுமே கிடையாது புட்ல இருந்து எல்லாமே கெமிக்கல்ஸ் ஆட் ஆய் தான் இருக்கு
நீங்க யூஸ் பண்ணியிருக்கீங்களா அந்த மாறி இல்ல
இல்ல இல்ல ஆஹ
ஓ
நாட் இன்டர்ஸ்டட்
ஆ ஓ நான் இந்த காலத்துல இப்படிதான் பாக்குறேன் யூஸ் பன்னலன்னு சொல்லி
இ ஆக்சுவலி நாங்கெல்லாம் நைன்டி கிட்ஸ்ல்ல இப்போ கரண்ட்ல இருக்க ஜென்ரேஷன் தான் வந்து அந்த மாறி இருக்காங்க
ம்
ஆ சின்ன பிள்ளைங்களலே வந்து ஸ்கூல் ஜஸ்ட் ஸ்கூல் போற பிள்ளைங்க எல்லா ஐட்டம்ஸும் தெரிஞ்சுக்குவேன் ஆ எனக்கு தெரியாது எங்கிட்ட காம்ச்சா இது எது எதுக்கு போடணுங்கிறது தெரியாது பட் ஆனா நான் பாக்குற நறைய பிள்ளைங்க சொல்லுவாங்க அதுல ஜஸ்ட்டு சின்னதா ஒரு வேரியேஷன்ஸ்ல்லாம் அந்த புள்ளைங்க சொல்லுவாங்க இது இது அது அது டிப்ரெண்ட் எல்லாமே கரெக்ட்டா சொல்லுவாங்க
இப்போ வந்து அது நம்மளுக்கு ஹாம்ஃபுல்லா இருக்குமா ஹாம்ஃபுல்லா இருக்காதா ன்றீங்களா
அதுதான் பிராண்டடு வாங்கனா இருக்காதுன்றது தான் நெறைய பேர் யோசிக்கிறாங்க
இப்போ நம்ம லோ காஸ்ட்ல வாங்னா கூட நம்மளுக்கு அந்த எஃபெக்ட் தெரியுமா
இப்போ தெரியாது இப்போ தெரியாது இப்போ தெரியாது இப்போ எல்லாமே நல்லாதா இருக்கும் ஒரு த்ரீ இயர்ஸ் ஆ நம்ப போடுற அந்த அளவு பொறுத்து அதே மாதிரி நம்ம ஜஸ்ட்டு ரொட்டீனா ஒன்னே போட்டுட்டு இருந்தோம்னா கூட நமக்கு அது இப்ப ஒரு ஒன்னும் இல்ல லிப்ஸ்டிக் ஒண்ணு போடுறோம் அது செகண்ட் டைம் தேர்ட் டைம் வாங்கும்போது எத பராப்ளம்னா நமக்கு தெரிஞ்சுரும் பட் ஆனா ஒரு சிலர் வந்து ரேட்டுக்காக இல்ல பிராண்டு ஏதோ ஒன்னு அவங்களுக்கு இஷ்யூஸ் இருக்கோ அத மாத்தி மாத்தி திருப்பி யூஸ் பண்ணும் போது எதனால எந்த பிரச்சனை வந்துச்சுன்னே தெரியாது ஒரு ஓவராலா ஒரு ஒன் இயர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் திடீனு ரொம்ப அந்த ஸ்கின் டேமேஜ் ஆகும் போது அவங்களுக்கு எத் எதோட எஃபெக்ட்டுன்னு தெரியாது நறைய யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா எதோட எஃபெக்ட்னால இப்படி வந்துச்சுன்னு தெரியாது சோ நேச்சுரலாவே நமக்கு இருக்கு ஆ அது வேணா கொஞ்ச ட்ரை பண்லா அத விட அத விட பெட்டர் வந்து என்ன கேட்டா நம்ம வீட்லே ஹோம் ரெம்டிஸ் நெறையா இருக்கு சும்மா லிப்ஸ்டிக் பதுல பீட்ரூட் யூஸ் பண்லா
ம்மா
அந்த மாரி யூட்யூப் வீடியோஸ்லா நெறையா இருக்கு
பட் அவ்ங்க சொல்ற மாரி இல்ல பீட்ரூட் யூஸ் பண்ணா ஒரு குறிப்பிட்ட மினிட்ஸ் வரைக்கு தா இருக்கு ஃபைவ் டூ டென்‌ மினிட்ஸ் அவ்ளதா
ஆ அது அவ்ளோதா ஆனா அத நம்ப ஒரு ரொட்டீனா டெய்லியு போடும் போது ஆட்டோமேட்டிக்கா சேஞ்சஸ் தெரியு அப்டிங்கிறது சொல்றாங்க நா இன்னு யூஸ் பண்ணதில்ல ஜஸ்ட் பாத்துருக்கே அ வீடியோஸ் பாத்ததோடு செரி அப்றோ இந்த பேஷியல் கிட்
காலைல
ஆ ஹா ஃபேஷியலுக்கு பதிலா தக்காளி ஸ்க்ரப்பு தக்காளி ஸ்க்ரப் போட்டு ஸ்கிரப் பண்லா பப்பாயா போட்லா பனானா போட்லா சோ அந்த ஸ்கரப்ஸபவுடருக்கு பதிலா இத யூஸ் பண்ணலா ஆ அதே மாரி இது முல்தாணி மட்டி அந்த மாரி ஆ கொஞ்ச லைட்டா யூஸ் பண்றதுனா ஒன்னு ப்ராப்ளம் இல்ல ஆனா போய் ரெகுலரா பண்ணிட்டே இருந்தம்னா நம்ம ஸ்கின் ஆட்டோமேட்டிக்கா டேமேஜ் ஆகு அத அம் அந்த ஒரு மொற இருக்கு அந்த இதுல கரெக்டா நம்ம கொண்டு போனம்னா ஓகே இல்லைனா எப்
பட் மேக்கப்னா ஸ்கின் கேர் இல்லையா மேம் இது வந்து நம்ம ஸ்கின்னு கேருக்காக நாம் போட்றோ ம் மேக் இப்ப என்ன க்ளோவுக்காக போறாங்க குளோயி்ங்காக
ம் ஆக்சுவலி அதுல ஸ்கின் கேரு இருக்கு க்ளோவு இருக்கு
அ ஆ
எப்பயாச்சு போட்றவுங்க ஒரு ஃபங்க்ஷனுக்காக போட்றாங்கனா க்ளோக்காக இருக்குந்தாங்க அதுல ரெண்டு டைப்ஸ்மே தனித்தனி தா குளோக்காக போடாறவ்ங்க எதோ ஒரு பங்க்ஷன் அக்கேஷன் எதாவ்து ஒரு இதுக்காக எனக்கு இந்த மாரி ஒரு ஃபங்க்ஷன் வருது அதுக்கு நா போகணு அப்ப நா வந்து பிரைட்டா தெரியணு போட்டோஸ்டெல்லா நல்லா டல்லா அல் ச்ச கூடாதுல அழகா இருக்கணு இருக்கறதுலே அப்டின்ற மாரி அதுக்காக போய் மேக்கப் பண்றது ஒரு இது இருக்கு கேர் பாத்தம்னா ரெகுலரா படுவாங்க ஆ ஸ்கின் டெட் ஸ்கின் ரிமூவ் பண்றது அது ஃபேஷியல்ல வராது இப்போ நார்மல் பியூட்டி பா பியூட்டி பார்லர்லயு இருக்கு பட் ஆனா அது வந்து இதுல அது கொஞ்ச டிஃப்ரெண்ட் ஆகு
இப்ப சன்ஸ்கிரீன்லா சொல்றாங்கள அதெல்லா சேஃபா எப்டி
ஆ சன்ஸ்க்ரீன் ஓ
ஆ சன்ஸ்க்ரீன் சொல்றாங்க பாடி லோஷன் அந்த மாரி
வெயில்ல போகம் போது மட்டு போடலா
ரொம்ப அது சேஃபுங்ளா அதெல்லா ஹான் அதெல்லா ஆ இந்த மாரி நீங்க சொல்ற மாரி ரொம்ப நாள் கழிச்சு ஹார்ம்ஃபுல்னஸ் காட்டாது அதோட எஃபெக்ட் காட்டாது அப்டின்ற மாரி சோ அதுலயு கெமிக்கல்
எல்லாமே காட்டு அது நம்ம யூஸ் பண்ற அளவ பொறுத்து
எப்டி இருந்தாலு நம்ம இருங்க ஒரு ட்ராப் ஆஃப் பாய்சன் நம்ம சாப் பாட்டல விழுந்தாலு அது வந்து பாய்சன் நம்மளுக்கு தெரியு இந்த மாரி எபெக்ட்னு காட்டு அந்த மாரி அந்த மாரி இதுவு ஒரு ட்ராப் நம்ம பொருசா பொறுமையா உட்டாலு கூட நம்மளுக்கு அதோட எஃபெக்ட் தெரியுமா தெரியாதா தெரியு கன்ஃபார்ம் தெரியு
பண்ற அளவ பொறுத்து ஃபஸ்ட்டு நீங்க அதிகமா யூஸ் பண்ணீங்கனா அப்ப வந்து உடனே உங்களுக்கு காமிக்கு சப்போஸ் இப்போ ஒண்ணு இல்ல இப்போ நீ நாலு இட்லி சாப்பறீங்க பட் அது கெட்டு போச்சி உங்களுக்கு தெரியாது சாப்ட்றீங்க அந்த நாளுமே சாப்டும் போது அடுத்து ஃபுட் பாய்சன் ஆகலா உங்க பாடி கண்டிஷனு அதுல இருக்கு வாமிட் எடுக்கலா எது வேணாலு பண்ணலா
அது நம்ம சைடு் எஃபெக்ட் நம்ளுக்கு தெரியு மேம் எது சாப்ட்டா மட்ர படிக்கு இந்த மாரி லோஷன் யூஸ் பண்ணா நம்மளுக்கு சடனா எதுமே தெரியாது நம்ளுக் ஏன் வந்துச்சு எதுக்கு வந்துச்சு அப்டின் கண்டுபுடிக்க முடியாது ஓ நம்ம யூஸ் பண்ற சோப்னால ப்ராபளமா இருக்கலா
த அ சோப் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது சோப்பு அந்த சோப்பயே மாதிருப்பீங்க கொஞ்ச நாள் கழிச்சி ஆனா அதுக்கப்றம் தா வரு அதோட எஃபெக்ட்டு அப்ப நாம என்ன நெனைப்போனா நம்ம இந்த புது சோப் யூஸ் பண்றதுனாலதா அந்த எஃபெக்ட் வருதுன்னு நாம நெனைப்போ ஆனா அது பழசா கூட இருக்கலா சோ ஒன்னு யூஸ் பண்ணும்னா ரெகுலரா கொஞ்ச நாள் யூஸ் பண்ணனு சும்மா ஆல்டர்னேட் பண்ணிட்டே இருக்க கூடாது அப்ப நம்ம எதனால எதுவுமே கண்டுபுடிக்க முடியாது
இப்ப அது யூஸ் பண்றதே சேஃப் இல்லன்ட்றீங்களா இல்ல யூஸ் பண்ணாமே இருக்லாமா
யூஸ் பண்லலா ரெகுலரா என்னோட பாயிண்ட் ஆஃப் யூ மட்டுதா உங்ககிட்ட சொல்ற ரெ குல்லரா யூஸ் பண்றதுன்னா அ இப்போ சன்ஸ்கிரீன் போறோம்னா ஜஸ்ட் இப்போ ஒரு ஆ ம் லெவன் ஓ கிளாக் இலந்து ஒரு ஃபோரோ ஓ கிளாக் த்ரீ ஓ கிளாக் கூட வச்சிகோங்க அந்த மாரி டைம்ல நம்ம இப்ப வெளில ரொம்ப நேர ஒரு அர மண் நேரோ ஒரு மண் நேரோ போனோ சோ அந்த மாரி டைம்ல அப்ளே பண்லா ஜஸ்ட்டு நா வெளிலே போக மாட்ட ஆனா சன்ஸ்கிரீன் போடனுன் போடக் கூடாது அது வந்து நம்ம ஸ்கின்னதா டேமேஜ் பண்ணு
இப்ப நீங்க சொல்ற மாரி நேச்சுரலா இருக்கிற திங்ஸ் வச்சி யூஸ் பண்ணிட்டா சேஃப் பட் ஆர்கானிக் கா அவுங்க மேட் பண்ணது வந்து நம்மளுக்கு எஃபெக்ட்தா
அவுங்க ஆர்கானிக் இன்ஆர்கானிக் எது ஆ கொஞ்ச நாள் கழிச்சு தெரியு
ம் ஆர்ட்டிஃபிஷிகல் ஆர்ட்டிஃபிஷிக்கல்னாலே நம்ம அவ்ளோ
இம்மீடியெட்டா தெரியாது கொஞ்ச நாள் ஆமா இருக்கு
இருக்கோ வாய்பு இருக்கு வாய்பு இருக்குல்ல கன்ஃபார்ம் இருக்கு
ஆ ஏனா இப்ப நம்ம ஒண்ணுயில்ல அந்த பின்னாடி இன்கிரிடியன்ட்ஸ் நீங்க எத எத எடுத்து பாத்தீங்கன்னாலு அவுங்க ஒரு நேம் போட்டுருப்பாங்க ஆனா அது எதுக்குன்னு நமக்கு தெரியாது
ம் மோஸ்லி எல்லாதுலையு மென்ஸன் பன்றாங்க இந்த கிரீன் கலர் டேக்கு ரெட் கலர் டேக்கு ஆ கீரி ரெட் கிரீனா கொஞ்ச சேஃப் பு பட் ரெட்டுனா டே டேஞ்ஜர்
ரெட்டுதா நேச்சர் ஆனா அந்த ரெட்டு போட்டா யாராவது வாங்குவாங்களா
யாரு இப்ப ரியெல்லா போட்றதில்ல சொல்ல போனா
ஆ அப்ப வந்து எல்லாருமே என்ன போடுவாங்கன்னா கிரீன் தா போடுவாங்க அதோட பர்சன்டேஜ் அளவு கூட இப்போ ஒன்னு ஒரு கெமிக்கலே யூஸ் பண்றாங்க அது வந்து ஆனா டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் யூஸ் பண்ணிருப்பாங்க அந்த ப்ராடக்ட்ல
டுவென்டி பர்சன்ட்டு ஹலோ
அப்டின்றத கண்டுபிடிச்டாங்கனா யாரு வாங்க மாட்டா அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க டூ பர்சன்டு வேற நேச்சுரிலி இன்கிரீடியன்ட் சேத்துற மாரி இத நாங்க போட்ருக்கோ அத நாங்க போட்ருக்கோ அத போட்ருக்கவே மாட்டாங்க பட் போட்டன் போடுவாங்க
ஜஸ்ட் மார்கெட்டிங்
ம் அவுங்க அந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்றாங்க ஓகே
ஓகே பண்ட
ஓகே தேங்க் ம்